ஹலோ நா சொன்ன ஸ்டேப்ல இருந்து ஆரம்பிக்கிறே
ம் செர்றா
அதாவது இது வந்து சூப்பர்வைச்டில் நீங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்க சஜஷன் கொடுப்பாங்க அத என்ன ப பரெடிக்ட் பண்ணும் அதாவது இந்த யூசர் வந்து அத கிளிக் பண்ணுவானா இல்ல மாட்டானான்ட்டு சரியா அது கவுண்ட் எடுத்துக்கு இந்த வீடியோஸ்ல்லா நா குடுத்துருக்கே இந்த வீடியோஸ் ஜலதோஷம் எ நீ கிளிக் பண்ணிருக்க பண்ணல அப்டிண்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்குவோ அப்றோ டீப் லனிங் ஒரு ஒப்பினியன் வரைக்கு நியூர நெர்க்ஸ் அனலைஸ் பண்ணு அதாவது யூர் பிஹேவியரா
ம்
ஆ எப்டி சொல்றது நீ கொடுதிருக்க நெறைய நம்மல்ல குடுத்துரு பாணுங்க ஃபன் அதெல்லாம் ஃபன் அப்போ ஃபன்டொண்ணு எஜிகேஷன்ல ஒண்ணு மூவில ஒண்ணு அதுல நீங்க அவ்வளோ கொடுத்து நீ எது டைரெக்ட்டா கிள் பண்ணி லேன் பண்ணுவாங்க ஹக் பண்ணி பிஹேவியர இவ்வளோ செஷன் கொடுத்தோம் எந்தடவனை சூஸ் பண்றன்ட்டு செரியா அது ரெண்டு ட்ரேக் பண்ணிவோம் அப்றோம் ரீஎன்போர்ஸ்மென்ட் லேர்னிங் சரியா நீ வந்து சப்போஸ் உனக்கு வந் து எஜிக்கேஷன் எக்ஸாம் போல எஜியேஷன் பாத்த உன் சும்மா சும்மா எஜுகேஷன் வேண்டாம் நீ பாத்ததுனே ஒரு செகண்ட்ல தள்ளிட்ட அது வந்து ரீஎன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் படி நீ ஸ்கிப் பண்ற வொவ்வொருத்தையும் அது நெக்ஸ்ட்டும் அவாய் பண்ணும் அவ்ளவுதான்
ஓ
நீயோ ஏதனா ஸ்கிப் ஏதோப் பண்றியோ நெக்ஸ்ட் டைம் அத அவாய்ட் பண்ணும் அவ்வளவுதான் அன்ன இது அப்றோ வந்து என்ன டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டேண்டிங் நீ வந்து நீ டை அதாவது நீ எங்கள கமண்ட் போடுவல்ல அதாவது ஏதோ யூடூப் கமண்ட் போடுவல்ல யூடூப்ல வந்து எதோ ஒரு இது கமண்ட் போடுவல்ல அதுவு அனலைஸ் பண்ணு எது மார் போடுற ஒனக்கு எது மார் வேணு அப்டின்ட்டு
ம்
அப்பறோ வந்து பர்சலைசேஷன் ஆ இப்ப வந்து ஒனக்கு எனக்கு ஒரே ரெக்கமண்டேஷன்ஸ் வரதுல்ல அப்தான இப்ப எது எத பேஸ் பண்ணி இருக்குனா ஆ இன்ட்ரஸ்ட்டு அதாவது நீ எது அதிகமா பாப்ப அது அப்பறோ வாட்ச் பேட்டன் நீ ஃபஸ்ட் மூவி பாத்துட்டு அப்பறோ பாஸ் சாங் பாத்துட்டு அப்பறோ எஜுகேஷன் பாத்தீனா அது பேட்டன் கிரியேட் பண்ணி அந்த இதுலா உனக் ரெக்கமெண்ட் பண்ணு அப்பறோ இன்னோன்னு பேஸ்ட் ஆனா லொகேஷன் அவ ஊ எடத்துல இருக்கிற யூடூபர்ஸ் அதாவது அதாவது நீ இப்ப வந்து சேலத்துல்ருக்க சரியா
ம் சேரி
சேலத்துல சில யூடூபர்ஸ் இருப்பாங்க அவுங்க போடுற வீடியோல்லா ஒனக் ஃபர்ஸ்ட்டு காமிக்கு இப்ப கோயம்முத்தூர்லா நா கோயம்முத்தூர்ல இருக்கே கோயம்முத்தூர்ல போற யூடூபர்ஸ்ல்லா போட்டாங்கன்னா எனக்கு காமிக்கு அவ்ளோதா
ம் அதாது எ சரோண்டிங்ல இருக்கறத காமிக்கு என்ன சுத்தி நடக்கறத
ஆ அந்த வ்லாக் போடுவாங்கள்ல சில பேர் வ்லாக் போடுவாங்கல்ல அதல்லா காமிக்கு யூடூப்பர் பேஸ்டு அப்பறோ வந்து என்ன ம் எஃபெக்டிவ்னஸ் அதா இது இந்த யூடூப் ரெக்கமண்டேஷன்ஸ்னால அட்வான்டேஜஸ் வந்து ஹையர் என்கேஜ்மண்ட்டு நீங்க அதிகமா சர்ச் பண்ண தேவயில்ல அது யூசர் இன்ட்ராக் யூசர வந்து இன்ட்ராக்ட்டா வச்சுக்கு பர்ஸ்சனல் டு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்பறோ என்ன அப்பறோ ஒரு பத்தியபுற வரமாட்டா ஆ இம்ப்ரூவ்மட்ஸ்ஸு ம் ம்
அப்பறம் பாத் சேர் கொஞ்ச நேரோ அது இந்த டாபிக் விடுவோன்டா அடுத்ததுல பாத்துக்கலான்டா சரியா
சேர் ஓகே ஆ
த சொந்த கத சோக கதைய பத்தி பேசலா
சொல்லு சொல்லு
அத்தாவது எனக்கு நேத்து என்னத் தெரியுமா எனக் நல்ல வேல இப்ப எங்க வீட்ல யாரும் இல்ல எல்லா கெளம்பிட்டாய்ங்க ம் நேத்து என்னனா அவ பாத்தேனா ஓகேன்டா போல செரியா நம்ம இவன் நேசன் நமக்கு எனக்கு செரியா நம்ம இமேஜினேஷன் அப்டி போகுது நம்ம பாத்தீன்னா ஒரு நம்மல்லா செட்டில் ஆய்ட்டோ பசங்க நம்ம பாய்ஸ் எல்லாமே ஆல் செட்டில்டு நல்ல ரிச்சா நல்ல க்ளாஸா செட்டில்டு நம்மள்ளா சரியா வாழ் கீல் நம்மல்லா செட்டில் ஆய்டோ எல்லா ஓரளவுக்கு ஜம்முன்ருக்கோ
ஆ
ஓகேவா நாங்க அப்டி டேட்டிங் அவ்டிங் எல்லா போயிட்ருக்கோ
நீ டேடிங் போயிட்ருக்கியா
ஆ டேட்டிங் அவுட்டிங் மிட்டிங் கீட்டிங் சாட்டிங் ஏட்டிங் எல்லாமே பண்றோ செரியா அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள தவுர மத்த எல்லாமே பண்றோ
ஆ
ஓகேவா அந்த மாரி டைம்ல பாத்தீன்னா அவுங்க வீட்டுல பாத் தின்னா ஓகே ஓகேவா அதாவது கேஸ்ட் சம்பந்தப்பட்ட ட்டதெல்லா அவுங்க பக்கோ ஓகேவாம்மா
ஓகே
செரியா எங்க வீட்டு சைடு வேண்டா
ஆ
செரியா எங்க வீட்டு சைடு அந்த கேஸ்ட் இது வந்து ஒத்துக்கல
செரி
அவுங்க வீட்டுல ஒத்துக்குட்ட மாரி எங்க வீட்ல ஒத்துக்ல
ஆ
ஓகேவா நா வந்து என்னென்னமோ பண்றே என்னென்னமோ சண்டைய போட்றே ஒத்துக்கவே இல்ல
ஆ ஆ
செரியா அதுக்கப்பறோ அவுங்க வீட்டுக்கே போயி எங்கள வீட்ல இருக்குறவங்க சண்டைய போட்டாங்கே
அவுங்க வீட்டுல போய் உங்க வீட்டுக்காரு சண்ட போட்டாங்க
ம் ஆமா இந்த மாரி இந்த உங்க பொண்ணு இப்டி பண்ணிட்டா அப்டி பண்ணிட்டானு எனக்கு அது புடிக்கல நா எங்க வீட்டுல வந்து நா சண்டேய போட்டே
செரி ஓகே
ம் அப்பையு பாத்தீன்னா அவுங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு நீங்க வேணா இங்க வந்துருப்பா அப்டிங்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு நம்ம எனக்குன் தெர்ல நா சேரி நமக் கு அதுதா முக்கியோன்னு அங்கயு போ முடியாது இங்க என்ன சொல்றாங்க நீ போனா இங்க ரெண்டு வேத்தையு உயிரோட பாக்க முடியாது
ஆ
அப்டிங்கிறாங்க இப்ப நா என்ன பண்றது நா இப்ப வந்து என்ன முடிவு எடுத்துருக்கேன் தெரியுமா இந்த மரமண்டைக்கி இதுதா முக்கியன்னு இங்க வந்துருச்சு பேரன்ட்ஸ் முக்கியோன்னு சொல்லி இங்க வந்துட்டே
பேரண்ட்ஸா
ஆ செரியா இங்க வந்து இங்கே வந்து பாத்தீன்னா அவ பாத்தீன்னா அழுதுருக்கா பொழம்பிருக்கா வெளிய வீட்ட விட்டு வெளிய போல அப்பறோ நா பாத்தீன்னா ஒரு நாள் அவுங்க அப்பாவ பாத்து பேஸ்னே அவுங்க அப்பாவ பாத்து த்தி அவுங்க அப்பாவ பாத்து எப்புட்ருக்கா இதல்லா கேட்ருக்கே இப்டி எல்லா எனக்கு போகுதுடா என்னடா இது
ரொம்ப நீ இன்வால்மெண்ட்டா இருந்துட்ட போல நீ இந்த விஷயத்துல
அ இந்த அளவுக்குல்லா இந்த இந்த எதுலயுமே இருந்தது இல்லடா செரியா அவுங்க அப்பாவ பாத்தெல்லா பேசி இருக் பேசுறே அவுங்க அப்பாவும் இப்டியெல்லா இருக் க்கா என்ன பண்றதுன்னே தெர்ல அதவு பாத்தீன்னா இந் இந்த கேஃபேல அவளுக்கு அவள நொண் ரெகுலரா மீட் பண்ற ஒரு பிக் கேஃபேல்ல செரியா
ம் ஆ ஹா ஓ காலேஜ் பக்கத்துலயா
ஆ காலேஜ் பக்கத்துல இல்ல ப்ரோ நாங்க தா ஒர்க் ஜாப் போயிட்ருக்க மேடா நா தா சொல்றேன்ல ஆப்டர் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வி ஆர் எவ்ரிபடி எ எல்லாமே நம்மல்லா செட்டில்டு செரியா எல்லா நல்ல ஜாப் எல்லா நல்லா இதல்லாருக்கு நீங்கள் சீ விட்றா த்ரீ அண்ட் த்ரீ த்ரீ டூ ஃபோர் த்ரீ அண்ட் டூ ஃபைவ் ஓகேவா
சேர் ஓகே
சரியா விடு அத ஈரசலா நீ கேக்காத செரியா அவங்க அப்பாவ பத்தி பேசுற அப்டி இப்டின்லா சொன்னாரு நானு அப்பறம் அ எனக்கு என்ன பேசற்துன் நானு இந்த மாரி எல்லா சொல்லுங்க அவ கொஞ்சோ ஓரளவுக்கு இதாவா
ஆ ஆ
ஓகேவா அப்பறோ அவளுக்கு ஒ அவளுக்கு பாத்தீன்னா எங்க எங்க எனக்கு பத்தி பேச பேச அங்கேயு கண்ல இந்து தண்ணி வருது இங்கேயு கண்ல இருந்து தண்ணி வருது இமஜினேஷன்லயு சரி ரியல்லயு சரி அ என்னடா வெங்காயத்துக்கு பொறந்த வெங்காய மொவனுங்களா இப்படி எல்லாமாடா ஒரு மனுஷனுக்கு நடக்கணு
ரொம்ப பாவோன்டா
அப்டிங்கற மாரி எனக்கு ஆய்போச்சு சரி அப்புறோ பாத்தீன்னா நாங்க குடிச்சதுக்கு நூறு ரூவாய்க்கு தா அங்க டீ நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண சாப்பிறது நூறுவாய்க்கி சரியா அவ்வளவு பேவரட் டிஷ் ஒண்ணு இருக்கு அங்க நூறுவாது சரியா என்ட்ட சேஞ்ச இல்லன்னு சொல்லி எர்நூரூவா அது வந்து அது ஏதோ தெர்லடா அது சாக்லேட ஐட்டம் போலடா சாக்லேட் சேக்கோ அது தா சம்திங் ஏதா சேக்ஸ் மாரிதா ஜூஸ் மாரிதா எனக் அந்த மாரிதா எனக்கு இமஜினேஷன்ல தெரிஞ்சு ஏதா டப்பால தா கொண்டு வந்து குடுத் தானுங்க
ஆஹா
ஜோஷ்டப்பால
ஆ
ஓகேவா அதுக்கப்றோ பாத்தேனா எனக்கு வந்து நா வந்து ஜிபே தா பண்ணிட் போலன்றது இருந்த டக்குன்னு பாத்தா அவங்க அவர்கிட்ட பேச பேச பேச பேச எனக்கு கண்லந்து தண்ணி வர ஆரமிச்சிர்ச்சா அவர் கேக்குறாரு என்னப்பா அழுகுறியா கண்லந் தண்ணி வருது அப்டிங்றாரு நா என்ன பண்ணிட்ட பில்டப்க்குள்ள நூறாய் எரநூறுவாய வச்சிட்டு நா பாட்டுக்கு ஓடிட்ட ஏ எரநூறுவா சார் அப்டின்னு அந்த வேட்ரு வேற சொல்றா எப்பயு ஒரு இது ரெகுலர்ன் ஒன்ன போட்டு அவர் கைல குடுத்து அனுப்பிருங்கன் சொல்லி நா அப்டியே கெளம்பிட்ட
ம் ம்
ஏனா அவ நாங்க வந்தாவே ரெகுலரா அத ஒண்ணு குடிப்போ ஓகேவா அது ஒரு ஜூஸ் ஆ அந்த கடைல
ஓகே ஓகே
அது வந்து நூறுவா சந்திங் நூறுவாயா எம்பதுரூவாயா சம்திங் அந்த ரேஞ்ல தா இருக்கு போல நா எரநூறுவாய வச்சுட்டு ஓடிட்ட
ஆ
சரியா அத அவர்ட்டா குடுத்து அத வீட்டுக்கு ஆ காசை வந்து சேஞ் இல்ல அவர்கிட்ட எப்டி எ ஆளுக்கு ரெண்டு சொல்லி சொல்ல முடியுமா
ம் ம் ம் ம்
ம் அத வச்சுட்டு நா பாட்டுக்கு அப்டியே கெளம்பிட்ட கெளம்பிட்டு ஆ வீட்டுக்கு போற வீட்டு வீட்டுக்கு கொஞ்சது க்கப்றந்தா‌ தெரியுது வீட்லயு ஒரு பிரச்சனன்னு என்னடா வீட்ல இவங்க ரெண்டு பேரு எ கூட பேச மாட்டாங்க எங்க பா எங்கம்மா ஏனா நா இந்த மாரி அவள அதர் கஸ்ட் பொண்ண வந்து லவ் பண்ணி கல்யாண் பண்ற அளவுக்கு இது பண்ணனாமா அதனால இவங்க ரெண்டு பேர் எங் கூட பேச மாட்டாங்க என்னை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க வீட்டுக்குள்ள மீன்ஸ் என்னைய சேத்துக்க மாட்டாங்களாமா சேத்திக்க மாட்டாங்கற மாரி இருக்குது தெரிமா இப்டி எல்லா இருக்குதுடா
ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிச்ச போல
என்னனே தெர்ல எனக்கு என்னடா இது இப்டியெல்லாபாடா ஒரு மனுஷனுக்கு இமஜினேஷன் போகணுங்கிற மாரி எனக்கு
நீ என்ன பண்ணுங்க வீட்டுல கன்வன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இது மாரி நடந்தா
ம் ம் ஹ அது சங்கட்டமே படமாட்டே கால்ல என்ன அப்டியே விருச்சு விழுந்துருவ இருக்கிற ஒவ்வொத்தனங்க காலயையும் விழுகணும் அப்
ஆமா மீனா அப்பா கால்ல விழுந்து
உம் உம்
அப்டிங்கிற மாரி ஆகி போச்சு அப்புறம் பாத்தீன்னா அவரு பாத்தீங்கனா வீட்டுக்கு போய் குடுத்திருக்காரு வீட்டுக்கு போய் எங்க வாங்கனீங்க நா வந்தானா அப்டின்னு ந அவ ஏதாவ கேட்ருக்கா இல்ல பாத்தே இந்த இது அந்த கடையில இருந்துச்சு சேஞ்சு இல்லைன்னு சொல்லி இத வாங்கிட்டு வந்துட்டே அப்டின்னு அவங்க அப் ப்பா கிட்ட சொல்லி அவ அவளிட்ட குடுத்து அவ குடுச்சு அப்பதா கொஞ்சோ காமாயிருக்கா கொஞ்சோ ஓரளவுக்கு ரில்வு ஆயிருக்கா
ம்
ஓகே வா ரிலீவ் ஆனதுக்கு அப்பறோ இந்த மாரி அழுதுருக்கா மறுடியும் ஓ ன்னு
ம் ம் ஆனா கடைசில சேன்ட்டீங்க
ஆஹ எங்க கடைசியில இருச்சு கடைசியில சொல்றே சேர்றா நா கடச்சிய அப்பறோ சொல்றே சரியா ம் பாய்டா